ஆ அதான் விலங்கியல் துறையில இருக்கறேன்னு சொன்னீங்க அத பத்தி என்ன பண்ணுவீங்க எப்டி அத பத்தி படிப்பீங்க என்னன்றத கொஞ்சோ சொல்றீங்ளா
ஒண்ணு இல்ல ஒவ்வொரு விலங்குளுக்கும் தனித்துவமான அமைப்பு பண்பு அது போன்ற ஒரு சில விஷயோ நெறைய இருக்கும் அத பத்தி படிப்போ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விலங்கு எடுத்துட்டிங்கன்னா அது எங்கே வாழும் எப்படி வாழும் அது உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி என்ன அது எப்படி இரு க்கும் எங்க இருக்கும் அத மாரி பத்தி படிப்போ அது நீர்ல இருக்குமா நிலத்துல இருக் க்குமா அது என்ன சாப்பிடும் அது என்ன தேவ அதுக்கு என்ன தேவையில்ல அப்டின்ற மாரி நெறையா அத பத்தி படிப்போ அதுக்கு எதனா பிரச்சன வந்துச்சின்னா அது மருத்துவ ரீதியா எப்டி நம்ம சரி பண்ணலா அது மாரி பத்தி படிக்கிறத்தா விலங்கியல்
ஓ புரியுது புரியுது இது எத்தன வருஷோ கோர்ஸ்சு
இது மொத்தம் மூன்று மூணு வருஷம் படிப்போம் ஒரு ஒரு வருஷத் அதுலயு ஒரு ஒரு நிலையா வந்து பிரிச்சி பிரிச்சி படிப்போ ஒரு ஒரு செல் உயிரினம் இரண்டு செல் உயிரினம் அது மாரி அது வந்து ஆரம்பிச்சி கடைசியில வந் விலங்கு டூ மனிதர்கள் வரைக்கும் எப்படி எப்படி இருக்கிறாங்க எப் எப்படி வாழ்றாங்க அவுங்களுக்கு என்னென்ன தேவ என்னென்ன தேவையில்லன்ற பத்தி படிப்போ
ம் ஒரு ஒரு மொத வருஷத்துல என்ன படிப்பீங்கன்றத சொல்றீங்களா
அதா மொத வருசத்துலலா ஒரு செல் உயிரினம் அப்டின்னு படிப்போ ஒரு செல் உயிரினம் வந்து எப்டி உருவாச்சி
ஆனா அதுல ஒரு சி செல் உயிரினத்தில என்னென்னலா வரும்
இந்த பாக்டீரியா பூஞ்சை ஃபங்கஸ் அந்த மாதிரி இருந்த ஒரு சில உயிரினம் அது வந்து எப்படி தோன்றுனா பரிணாம வளர்ச்சி அடிப்ப படைல் இந்த சிதைவடைந்த பொருட்கள்லருந்து அத சிதைவடையத்திற்கு தேவையான ஒரு ஒரு பொருளும் வந்து இந்த ஒரு செல் உயிரினமா நம்ம கருதலாம் அதுதான் வந்து ஒரு சில உயிரினம்
ம் இது இந்த இது படிச்சு முடிச்சா என்னென்ன வேலைக்கு போலாம்
நாங்க வந்து மருத்துவ சம்பந்தமான சில வேலைகளுக்கு போலாம் அப்புறம் வந்து ஆ தொழிற்சாலைக்கு போலாம் இல்ல நம்மலீவும் தொழில் தொடங்கலாம் நம்மளேம் இது பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது
ம் எவ்ளோ ஸ்டார்ட்டிங் சம்பளம் கொடுப்பாங்க
சம்பளம் வந்து பதினைஞ்சாயிரத்துலிருந்து இருபதாயிரத்துக்குள்ள எதிர்பாக்கலாம்.
இப்போ நீங்க மூணாது வருஷம் படிக்கறீங்க இப்போ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான்ல இருக்கீங்க
முடிச்சுட்டு நா இது இந்த மருத்துவ துறை சார்ந்த எதனா ஒரு வேலைவாய்ப்பு தேடலான்னு இருக்கே
ம்
அதுக்காக கூட என்னன்னா கூட எதனா படிக்கணுனா அதுக்காக படிச் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டே அதுக்காக படிப்பேன். கூட படிப்பறனா அதான் அடுத்தது அடுத்த நிலை இப்போ வந்து விலங்கியல் அடிப்படை நிலை படிக்கிறேன் மேல்நிலை விலங்கியல் படிப்பேன்
ஓ இப்ப பேச்சலர்னா அடுத்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த மாறி
ஆ அந்த மாறி படிச்சுன்னா எனக்கு உன்னும் கூடுதல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உன்னும் சம்பளம் வந்து ஊன்னு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால மேல் மேல மேல படிப்ப
ஒ சாப்ட்டாச்சா
நா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா!
ஆ சாப்டீடென் என்ன சாப்பிட்டீங்க.
ஆ சாப்பாடு சாம்பார் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நான் தோசை இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க வீட்லயா வெளியயா
இல்லல்ல நான் வீட்டுக்கு வெளியேதான் இருக்கே
ஓ சரி சரி
ஹ
எத்தன மணிக்கலாம் சாப்பிடுவிங்க டெய்லி
நான் தெனமு ஆ சாயந்தரத்துல ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்புட்ருவேன்.
ஓ சரி இப்போ நீங்க காலேஜ்லாம் ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரம் காலேஜு மார்னிங் ஷிஃப்டா இல்ல ஈவினிங் ஷிஃப்டா
காலேஜ் வந்து ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு மணி நேரம் கால்ல ஒன்பது மணிக்கு போனோனா மதியம் ரெண்டு மணிக்கு அந்த மாறி
ஓ இந்த மூணு வருஷமா அப்டிதான்
ஆமா மூணு வருஷமா அதே மாறி தான்
ஆமா இதுல ட்ரைய்னிங் பீரியடு அந்த மாறி லாம் எதுவு கெடையாது
இல்ல இல்ல அந்த மாறில்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது அது வந்து மருத்துவர் முழு நேரோ மருத்துவ படிப்புக்கு தா வந்து ட்ரைனிங் அந்த மாரி அப்படியெல்லா இருக்கு எங்களுக்கு அந்த மாரில்லா கெடையாது
ஓ செரி செரி அப்புறொ வே வே வேற வேற எதனா பத்தி பேசுங்க
நீங்க ஏதன கேட்டீங்கன்னா நா பேச ஆரம்பிச்சுறுவே
அதா நீங்க விலங்கியல பத்தி வேற எதாவ்து சொல்லுங்க
விலங்கியல பத்தியா விலங்குகள பத்
விலங்கியல பத்தி இல்ல தாவரத்த பத்தி
ஆ தாவரத்த பத்தியா வேற எதா கேளுங்க இது இந்த சப்ஜெ இந்த தலைப்ப விட்ருங்க வேற எதனா கேளுங்க டக்குனு
இப்ப அடுத்து என்ன வேலைக்கி போலான்னு இருக்கீங்க மூணு வருஷோ முடிஞ்சிடுச்சில்லா அடுத்து என்ன வேலைக்கி போலான்னு இருக்கீங்க என்ன ஐடியாவுல இருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க
அ அதா நா வந்து சுயமா தொழில் தொடங்கலான்னு இருக்கறோ
ம் என்ன தொழில் தொடங்க போறீங்க
இப்ப வந்து நா பண்ண எங்க எங்க எங்க நெலே கொஞ்சே இருக்கு அதுல வந்து சுயமா பண்ணை மாட்டு பண்ணை இல்லன்னா மீன் பண்ணை அமை வச்சி அது மூலியமா சுயமா தொழில் தொடங்கலான்னு இருக்கறே எனக்கு வந்து அரசாங்கத்தில இருந்து நெறைய நிதி உதவி கெடைக்கூ அந்த இது வச்சு நா வந்து தொழில் தொடங்கலான்னு இருக்கே எனக்கு அது ரொம்ப யூஸ் ரொம்ப உதவியா இருக்கோ
ம் அத பத்தி எப்டி தொடங்கலா என்ன பண்ணலான்னு ஐடியாவ்ல இருக்கீங்க அத பத்தி கொஞ்சே சொல்
ஆ ஏங் கிட்ட வந்து ஒரு ஒரு ஏக்கர் கிட்ட நெல இருக்கோ
அ அம்
அத வந்து நா எங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நா இது மாரி விலங்கியல் சம்மந்தமா முடிச்சிருக்கே படிப்ப முடிச்சிருக்கே எனக்கு வந்து நா இந்த மாதிரி தொழில் தொடங்க போறே அதற்கான இது என்னோட சான்றிதழகள்லா அவுரு அவர்கிட்ட காம்ச்சிட்டு என்னைக்கி நா எந்த எந்த முறையில பண்ண போறன் அவர்ட்ட சொல்லிட்டு அதுக்கான நிதி உதவி எத்தன சதவீதம் வாங்க போறான்னு கேட் ட்டு அத வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நா வந்து தொழில் தொடங்கலான் இருக்கே
ஓ செரி செரி இப்ப தொழிலுக்கு முதலீடுல்லா வந்து எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்தே
எல்லாமே அரசாங்கமே பாத்துக்கோ எல்லாமே அரசாங்கமே பாத்துக்கோ நம்ப மிச்ச மீதி இருந்தா நம்ம வந்து நம்ப கை காசு போட்டு கட்ற மாரி இருக்கோ
ஓ
ஆமா அது வந்து இது அரசாங்கத்துகிட்டே இருந்து இப்பத்தைக்கு ஒரு அஞ்சு லட்சம் கிட்ட இருந்தா தொடங்கலா அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கடனா வாங்கற மேரிதா திருப்பி வந்து நம்போ நம்போ தொழில மேம்படுத்தி திருப்பி நம்ம கட்டிட்ணோ
ம் செரி
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத சொல்லுங்க
நா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கே
ஓகே
ஆமா மருத்துவ துறையில அ கிட்னி அ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அந்த துறையில இருக்குறே
அ
அதாவது கிட்னி ஏ இப்போ ஒருத்தர் கிட்னி செயல் எழந்துருச்சி அவருக்கு கிட்னி வேல செய்ல அ அவரால இதுக்கப்ரோ யூரின் போ முடியாது சிறுநீர் போ முடியாது அப்டின்ற பட்சத்துல அவருக்கு டயாலிசிஸ்னு ஒன்னு பண்ணுவாங்க செயற்கை சிறுநீரகம் அப்டின் சொல்லிட்டு அது மூலியமா அவரு உயிர் வாழறத்துக்கு தேவையான டயாலிசிஸ் அதுல பண்ணி அவர் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாரு சோ அவருக்கு லைஃப் லாங் வந்து டயாலிசிஸே பண்ண முடியாது அ உடம்பு வந்து ரொம்போ ரொம்ப சோர்வாயிடுவாரு அப்டின்றதுனால அவருக்கு கிட்னி யாராவது சொந்தக்காரங்க அவங்க அப்பா அம்மா இல்ல அவங்க அண்ணன் தம்பிங்க இல்ல அவங்க வீட்ல இருக்றவங்க தெரிஞ்சவங்க யாராவுது அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் தானமா குடுத்தாங்க அப்டின்னா அந்தந்த சிறுநீரகத்த வந்து அ இவருக்கு பொருத்தணு அப்டினா அ நல்ல அ யூரி நோய் சிறுநீரு போவாரு சோ அத வச்சி நம்ம வந்து அவருக்கு அவர் லைஃப் லாங் வந்து அவருக்கு வாழ்றதுக்கு ஒரு சிறுநீரகமே போதுமானது
உயிர் வாழ்றத்துக்கு சம்பந்தமான ஒரு மிகச்சிறந்த துறையில இருக்கிறீங்க
ஆமா
உங்க மருதுவமனைய பத்தி எதுனா சொல்ல முடியுமா எப்டிப்பட்டது பெருசே எவ்ளோ பெருசே
மருத்துவமனை வந்து இது வந்து ம மல்டி லெவல் கார்ப்பரேட்ன்னு சொல்லுவாங்க முழு ஒரு தனி தன்னாட்சி மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க அரசு சாரா கவுர்மெண்ட் இல்லாம பிரைவேட்டு னம் மருத்துவமனைதா இது மெடிக்கல் காலேஜ் கெடையாது ஓ வெறு ஹாஸ்பிட்டல் மட்டும்தா காலேஜ் எல்லா கெடையாது மெடிக்கல் காலேஜ் இல்லாம வெறு ஹாஸ்பிட்டல் மட்டு தா இது வந்து நல்ல தமிழ்நாட்டுலயே ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலு இங்க நறைய எல்லா வகையான அறுவை சிகிச்சையிலு இங்க பண்றாங்க ஒரு ஒரு நாளைக்கிம் பத்துல இருந்து பதினஞ்சி அறுவை சிகிச்சையாவது குறைஞ்சபட்சம் பண்ணுவாங்க அந்த மாரிதா இப்போதைக்கி போயிட்ருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை வருஷத்துக்கு பத்துல இருந்து பன்னண்டு பண்ணிட்டு இருக்காங்க இங்க மத்தபடி இங்க எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை அந்த மாதிரி நெறைய பண்ணிட்டு இருக்காங்க
சரி சரி நீங்க ஏனா கேளுங்க
உங்க டெய்லி ரொட்டீன் எப்டி இருக்கு காலேல எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்க என்னென்ன வேலல்லா செய்வீங்க நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க
தெனமு நா பாத்தீங்னா சீக்கிரமாலா ஏஞ்சிக்க மாட்ட நேரமா தா ஆகு காலேல ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள எஞ்சிப் ஏஞ்சிட்டு வீட்ல ஒரு சில வேலைகள் இருக் அதெல்லா செஞ்சி முட்ச்சிட்டு கொஞ்ச பால் தொழில் பண்றோ அதுக் க வந்து தேவையான பால வந்து சேகரிச்சி எடுத்துட்டு வந்து கடைகளுக்கு குடு ப வீடுகளுக்கு குடுப்ப அந்த மாரி வேலையெல்லா செஞ்சிக்கிட்டு இருப்ப அதுக்கப்ரோ கொஞ்ச நேரமா கழிச்சிட்டு என்னோட இது வேலையெல்லா முடிச்சிட்டு சாப்ட்டு அதுக்கப்ரோ அ மாட்டீங்னா மறுபடியு வந்து இப்ப நா படிப்பு சொன்னே இல்லேல்லா என்ன ஏ படிப்பு சம்பந்த விஷயமா நறைய வேல பண்ணிட்டு இருப்ப படிப்ப ஏதாவது பிராக்டிஸ் பண்றதா இருந்தாப் பண்ணுவ அந்த மாரி வேலையெல்லா பண்ணுவ திரும்பியு வந்து சா சாய்ந்தரமா உடற்பயிற்சி கூடத்துக்கு போவே அங்கே ஏன் உடலுக்கு தேவையான வேலைகள்லா செஞ்சுட்டு மறுப்டி வந்து அ திரும்ப அதே மாரி காலைல பண்ண மாரி பால்லா எடுத்துட்டு வந்து சேகரிச்சு கடைகளுக்கு குடுப்பே வீடுகளுக்கு குடுப்பே இருக்கிற வீடுங்ளுக் குடுப்ப அதுலா குடுத்துட்டு நா பால் வந்து கம்பெனிக்கு ஏத்துவோம் அது மாரி கேன்ல போட்டு ஏத்திட்னா என்னோட டெய்லி வேலை முடிஞ்சிச்சு
ம் இங்க தெனமு இதா வேல
ஆ தெனமு இதா வேல இதே வேலதான் தெனமும் செஞ்சுட்டு இருப்பே மாத்தி மாத்தி ஒரு ஒரு சில நாள் மட்டு ஒரு